ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க ரொம்ப நாள் ஃபோனே காணோ
அதா நா காலேஜ் பேய்ட்டு வீட்டுக்கு வர்றே அப்டியே கொஞ்ச வீட்ல வேல அப்டியே கொஞ்சோ பிஸியா போயிடுறனால பேச முடில
அதுக்குன்னு வீக்கெண்ட் கூட கால் பண்ண மாட்டியா
வீக்கண்டலயே நெறய வேல இருக்கு ஏன்னா நெறைய இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அதனால பேச முடில எப்டியும் இன்னும் ஒரு மாசம் தா ஒரு மாசம் கூட இல்ல ரெண்டு வாரம் தா அதுக்கப்பறம் ஃப்ரீயா ஆயிடுவே
அப்டியா அதுக்க அதோட காலேஜ் முடிஞ்சிருமா உனக்கு
ஆமா ஆமா காலேஜ் முடிஞ்சுரும் அதுக்கப்பறம் ஒக்காந்து வேல தேடுறது ஏதாவது போறது அப்டிதா பாப்பே
ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது படிக்க போறியா
நெக்ஸ்ட் வந்து அதா சொன்னே எப்டி சொல்றது படிக்கலானு இருக்கு ஒர்க் போ வேலைக்கு எதாவது தேடலான்னு இருக்கு ஆனா எது முன்னாடி வந்து கெடைக்குதோ அதுக்கு போயிடுவே நானு ஏனா எனக்கு டைம் வந்து வேஸ்டா போ வேணானு நெனைக்கிறே
சரி சரி அப்றோ நா வந்து இந்த ஆன்லைன்ல வீடியோல்லா பாத்துட்டு இருந்தே அதுல ஒரே கேள்வியா கேட்டு ரிடில்ஸ் மாதிரி ஒரே ஜாலியா இருந்தது அதா எனக்கு ஒ ஞாபகம் வந்துச்சு உனக்கு கால் பண்ணி கேக்கணு அப்டின்ட்டு என்ன தெரியுமா இப்ப வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு சு சூப்பர் பவர் கெடைக்குது உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பவர் கெடச்சதுன்னா எந்த சூப்பர் பவர் நீ வந்து வாங்கிப்ப
எனக்கு வந்து ம் இந்த டைம் டிராவல் பண்ணுவாங்க தெரியுமா
ம்
அது அது கெடச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பே
அப்டி டைம் ட்ராவெல் பண்ணுனா எங்க போவ டைம் டிராவல் பண்ணி
டைம் டிராவல் பண்ணி நம்ம சின்ன வயசுல போயிட்டு பாக்குறது அதெல்லா பாத்துட்டு வரலா அதே மாரி நா வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி சேர்றப்போ அந்த காலேஜ்ல சேராம பண்ணிருக்கலா வேற காலேஜ சேந்துருக்கலா
ம் ம்
அப்டி எதாவது பண்ணுவே
ஏ அந்த காலேஜ் சேர வேணா
ஏனா நா ஒன்னு படிச்சே நா படிச்சதுக்கோ அந்த காலேஜூக்கோ சம்பந்தமே கெடையாது ஆனா படிச்சி முடிச்சி வன்டே வெளில அப்டி ஒரு காலேஜு செகண்ட் வீக்ல தா வந்து நா அந்த படி அந்த படிக்கிற இதுக்கே படிக்கவே ஸ்டார்ட் பண்ற அப்பதா சொன்ன நாலு வருஷோ ஏன்னா நாலு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் கொரோனானு போயிடுச்சி இன்னு ரெண்டு வருஷோ காலேஜ் போய்ட்டு வந்தே அதனால ஒரு படிச்சா மாதிரி ஒரு ஃபீலே இல்ல எனக்கு
இப்ப வந்து யூஜி ஃபுல்லா வேஸ்டா போயிடுச்சு
ஆமா என்னா என் நா எப்டின்னா நம்ம நல்ல படிக்கணு எதாச்சி எபர்ட்ஸ் போட்ன்னு அப்டி நெனைக்க நெனைக்குற ஆளூ ஆனா வந்து இப்டி வேஸ்ட்டா சும்மாவே எனக்கு ஒரு மாறி ஆய்டுச்சி அய்யோ நம்ம நாலு வருஷம் படிச்சிருக்குமே அப்டின்ட்டு வேஸ்ட்டா போச்சே அப்டின்ட்டு அதானலதா இன்னே டிகிரி போட்டே படிக்கவே செஞ்சே
ஓகே
இன்னோனு மாத்தோ நெனைச்சனா இந்த சைனால கொரோனா வரதுக்கு ஒன்னு ரெடி பண்ணோல்ல அந்த கொரோனா வராமா தடுக்குறத்துக்கு எதனா பண்ணுவோன்னு ஏனா அதானல எவ்ளோ பேர் எறந்தாங்க
ஆ ஆ
அதனால அது வராம இருக்குறத்துக்கு முன்னாடியே போய் அத ஸ்டாப் பண்ணிர்லா
அங்க போய்ட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் ஒண்ணு பன்
ஆ ஆமாமா வேர்ல்டுக்கே சோசியல் சர்வீஸ் பண்ற மாரி
ரைட்டு
அப்டி பண்ணா நெறைய பேரு எறந்துர்க்க மாட்டாங்க
ம்
அதே மாரி எனக்கு ஆன்லைனே வச்சிருக்க மாட்டாங்க நா காலேஜ் போய்ருப்பே
அதனால இப்ப நீங் காலேஜ்
இன்னொன்னு என்னன்னா தென்துக்கு வந்து ஆல் பாஸ் பண்ணாங்க அதுதா எனக்கு ரொம்ப கஷ் ட்டாமாயிடுச்சு டுவெல்த் டென்த்துக்கலா ஆல் பாஸ் பண் தா கரெக்டா நா வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரேன் ஆள் பாஸ்ட்டாங்க அட பாவீங்களா அப்டின்ட்டு
ஆமா ம்
நா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம எழுதிருக்கோ இத்தனைக்கு நா சொன்ன மாரி ரி எங்களுக்கெல்லா புது சிலபஸு நாங்க தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெவன்த் எக்ஸா எழுதுறோ டுவெல்த் எக்ஸாம் எழுதுற அதுக்கப்பறம் பத் த்தா எங்களுக்கு அடுத்த பேட்ச்சு டென்து ஆல் பாஸ் றாங்ர்கே டுவெல்த் ஆல் பாஸ்றாய்ங்கே
இப்ப எங்க பேட்சல கூட லெவன்துக்கு எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ட்டாங்க
ஆ இதெல்லா பாக்குறப்போ எனக்கு அப்டியே அட போங்கடா டே அப்டினு இருந்துச்சு
ஹ
இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்துல பொறந்தவங்க எல்லா வெச்சு செஞ்சுட்டாங்
கஷ்டோ தா ம் ம்
அதனால இதெல்லா கொஞ்சோ மாத்தணு அந்த பவர் இருந்துச்சுனா போய் மாத்திடுவே எல்லாரு கஷ்டப்படுங்கடா இன்னு யாரு கஷ்டப்படாதீங்கடா அவ்ளோதா ரூல்ஸ்
ஒரு டைம் டிராவல் பண்ணி உனக்கு டிசிஷன் எடுத்துருப்பாங்கல்ல பப்ளிக் எக்ஸாம் வெக்கனு லெவன்த்து டுவெல்த்துக்கு சிலபஸ் மாத்துறது அதெல்லா மாத்திட்டு வந்துரு இன்னு ஈஸியாருக்கு
இல்லல்ல அதெல்லா மாத்துனது ஓகேதா நம்ம பசங்கள்லா இன்னு நல்லா படிக்கணு நல்லா வந்து கத்துக்கணு நெனச்சுதா பண்ணிருக்காங்க நல்ல விஷயோந்தா ஆனா எங்களுக்கு மட்டு வச்சதா தப்பு எங்களுக்கு வர எல்லாருக்கு வச்சுருக்கணு அதுதா கரெக்ட்டு எல்லாரும் படிக்கட்டூ அதுதா அவ்ளோதா ம் படிகிட்டு படிக்கட்டும் தப்பு கெடயாது ஏ சொல்றே தெரியுமா அவங்க வந்து பசங்களுக்கு வந்து அது ஒரு கெடுதலா இருக்கலா என்ன நம்ம இவ்ளோ படிக்கணுமா அப்டின்ட்டு ஆனா இப்ப எ தம்பி வந்து இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறா அவனுக் கு வந்து பாத்தன்னா லெவல்த் டுவல்த்து வந்து அவங் கா ஸ்கூல் வந்து படிச்சா நல்லா படிச்சா அந்த கம்ப்யூட்டர்ல சென்டம்லா எடுத்தா
ம்
அதனால அவனுக்கு இப்ப அவெ படிக்கித காலேஜ் படிக்கிறா அவனுக்கு அது ரொம்ப ஈஸியாருக்கு நான்லா இது டுவெல்த்துலே படிச் ச்டன்டா அப்டின்னு ஜாலியா சொல்லுவா ஏனா நமக்கு ஸ் சிலபஸ் புதுசா மாத்துனாங்கல்ல அது காலேஜுக்கு ஈக்குவலா மாத்திட்டாங்க அப்டி மாத்துனதுனால நம்மக் ஸ்கூல்ல படிச்சாலே போது பள்ளில படிச்சாலே கல்லூரி நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அனால அத வந்து நம்ம மாத் த வேணா அது இருக்கட்டு அது யூஸ் பண்ணி படிக்கனு நெனக்கிறவங்க படிப்பாங்க கண்டிப்பா ஆனா படிக்க மாட்டாங்க சில பேரு நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷு ஜா லியா ஊர் சுத்துவாங்க
ம்
அவுங்களுக்குலா வந்து எக்ஸாம் இல்லன்னு சொன்னா ரொம்ப ஜாலியா போயிடு பப்ளிக் எக்ஸாம்ன்னு சொன்னாதா படிக்கவே செய்வாங்க கடைசி டைம்லயாவ்து அனால அத கொஞ்சோ மாத்திர்னு எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் வச்சு எல்லாருமே எக்ஸாம் எழுதட்டு அவ்ளோதா
எல்லாரு சாவட்டு
ஆமா
அது மாரி ஒரு நல்ல செயல வ
ஆனா வந்து போன வாட்டி ஒன்னுப்ப நாங்க கரெக்டா எங்களுக்கு முன்னாடி படிச்சாங்க பத்தியா அவங்களுக்குல்லா எப்டின்னா ஆ ப துனொன்னு பன்னெண்டு ரெண்டு வருஷமு சேத்து ஒரு மார்க்கு போடுவாங்க ஆயிரத்தி எரநூறு மார்க்குனா அது ரெண்டுமே சேத்து போடுவாங்க அப்டிதா இருந்துச்சு நாங்க முன்னாடிலா எங் எங்க பேட்ச்ல இரு ந்து ஆற்நூறு ஆற்நூறு தனித்தனியா பிரிச்சாங்களே முன்னாடில்லா ஆயிரத் த்தி எரநூறு மார்க்கு நீ பதினொன்னுல வ வர மார்க்கு ஒரு மார்க்கு ப்ப பன்னெண்டாவ்துல வர மார்க்கு வச்சுப்பாங்க ரெண்டத்தையு சேத்து ஒனக்கு ஒரு ஒரே மார்க்கா குடுப்பாங்க அதா உன்னுடைய மார்க்கு ஓகேவா ஆமா சில டைம் வந்து நம் பதினொன்னாவதுல கொஞ்ச ஈஸியா இருக்கு அப்ப நீ வந்து ஒரு ஆற்நூறுக்கு ஐநூறு மார்க் எடுத்துட்டு அதே மாரி பன்னெண்டாவதுல கொஞ்ச கம்மியா எடுத்தா கூட ஒன்னும் ப்ரச்சன இல்ல ரெண்டுமே சேத்து தானே வருது அப்டின்ட்டு முன்னாட்லா இருந்துச்சு எங்க பேட்ச் ந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே முன்னாடி தொடக் தொடக்கி வச்சதே எங்கள வச்சுதா ப பதினொன்னுக்கு ஆற்நூறு மார்க்கு எடுத்தே அந்த ஆற்நூறு மார்க்கு தனியா பன்னெண்டாவது ஆற்நூறு மார்க் எடுத்தா ஆற்நூறு மார்க்கு தனியா
ஆ
அப்டி மாத்திட்டாங்க அப்டி மாத்னதுனால பன்னெண்டாவதுல எடுக்குற மார்க் மட்டுந்தா வச்சு நம்ம சீட் வாங்க முடியு காலேஜ்லெல்லா பதுனொன்ல எக்ஸாம் எழுதுறது வேஸ்ட்டு மார்க் எடுக்குறது வேஸ்ட்டு
ஆமா அதுவு இப்ப எங்கருக்கு அந்த இப்ப எக்ஸாம் கூட எக்ஸாம் மாச்சு இர்ந்துச்சு எங்களுக்கு அது கூட கெடயாது
பரவால்ல நீங்க பதுனோன் நீங்க வந்து பதினொன்னா படிக்கும் போது கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கலா
ஆமா அப்ப டென்த்து முடிச்சுட்டு வந்து ஒடனே ஸ்ட்ரெஸ் ஆவலா வேணா சும்மா ஜாலியா ஒரு வருசோ உட்டுட்டு அடுத்த வருஷோ பாத்தா போது
ஓ ஹோ அப்டியா மேடம் செரிங்க மேடம் எப்டியோ நீங்க காலேஜ் படிப்பீங்கள அப்ப அப்பதா வெக்க மாட்டாங்க எல்லா செம்மு ப்பாங்க ஒரு ஒரு செம்மு
அ ஆனா
இப்டி வந்து இந்த கேட்டு ஃபேட்டு அப்டின்டு ஒரு மா துக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருவாங்க
அப்டியா ஆனா வந்து அந்த ஃபப்பர்ஸ்க் காக தா அந்த லெவன்த் எக்ஸாம்சே கேன்சல் பண்ண அப்டிந்தா வந்து சொல்லிருந்தாங்க
ஆ ஆ ஆ அதுவுங் கரெக்ட்டு தா
ஆமா இப்ப மேபி வந்து கௌமெண்ட் மார்னதுல திருப்பி வந்து அந்த எக்ஸாம்ஸ்லா வெச்ட்டாங்கன்னா கூட ஒன்னு ப்ரச்சன இல்ல அடுத்த பசங்க படிச்சு எழ்தட்டு ஜாலியா
ஆ ஆமா ஆமா ஆனா அவுங்க வந்து உங்கள்ட சாபோ உடுவாங்க
ஆமா எங்க பேட்ச் மட்டுந்தா நடுல வந்து தப்பிச்சு போய்ருக்கோ மத்த எல்லாரு முன்னாடி பின்னாடி சீனி ஆமா சீனியஸ் ஜூனியஸ் எல்லாரு மாட்டிட்டு சாவுங்க அப்டிதா
ம் ம் ஆனா இதுல இருக் இருக்கதுலயே ரொம்ப பாவப்பட்ட பேட்ச்னா நாங்க ரெண்டாயித்தி மூணு ரெண்டாயித்தி ரெண்டுல பா பொறந்த அந்த பேட்ச் மட்டுந் தா எல்லா வருஷமு வச்சு செஞ்சாங்க கடைசி எக்ஸாம் கடைசி சி எக்ஸாம் எனக்கு டுவெல்த்துல நா கடைசி எக்ஸாம் அப்போ கொரோனா லாக்டோன்
ஆ ஆமா எங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட் ச்சுட்டு வந்து லாக்டோன்ல
ஆமா அந்த டைம்ல வந்து எக்ஸாம் எழுத முடியாது காலேஜ்கு ஸ்கூலு ஸ்கூலுக்கு போ முடியாது பள்ளிக்கி போ முடியாது
ஆ
ட்ட பட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோ திரும்ப ரீ எக்ஸாம் வேற வெச்சாங்க
எதுக்கு
எழுத முடியாத அவுங்களுக்லா
ஓகே நீரி எக்ஸாம் எழுதுனியா
இல்ல இல்ல நா ஃபஸ்ட் வெக்கு போதே எழுதிட்ட போய்ட்டு
ஓ சூப்பர் ரீ எக்ஸாம் வச்சவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேற மாத்தி தான வச்சிரு
ஆமா ஆமா அது எப்டி ஒரே மாரி வெப்பாங்க கவர்மெண்ட் ஆச்சே
ஆமா வேற மாத்தி ஆனா அந்த பேப்பர் ரொம்ப டஃப் அப்பாந்ததா இதோட ஈஸியா இருந்த்ச்சா அப் சோ பாவோ அவுங்கல்லா
ட்டு எப்பவுமே டப்ஃபா தா இரு ஓ அத் வேற விஷ்யோ
ஆ
ஈஸியான கொஷின்ஸ்லமோ கேட்க மாட்டாங்க நாங்க வேற புது பேஜ்ல
ஆமா என்ன கேடப்பாங்கன்னே மொதல்ல உங்களுக்கு தெரியாது
ஆமா செவன் மார்க் எல்லா வந்து அவங்களே ஒரு கொஸ்டின் கேப்பாங்க அது புக்லே இருக்காது நம்ளே வந்தோதி டியூஷன் கண்டுபுடிச்சி நம்மளே வந்து போடனு
சூப்பர் ம் எதுக் அப்பறோ புக்குன் ஒண்ணு குடுக்குறாங்க புக்ல இல்லாததோர் கேள்விய கேக்கற்துக்கு
வா நமுக் எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு அவுங்க பாக்குறாங்க
அறிவு இருந்தா நம்ப ஏ அவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க போறோ
நீ சொல்றதெல்லா கொஞ்ச நல்லதா இருக்கு கேக்க
பண்ண முடியாதே
ஆனா அவுங்க அப்டி நெனைக்க மாட்டாங்களே
கரெட்டு ம் ச நான் அப்புற இன்னொரு கேள்வி கூட உங்கிட்ட கேக்குணுனு நினைச்சே ஒரு ஆயிரம் கோடி உனக்கு கெடச்சா என்ன பண்ணுவ
என்னதுடா
ஒரு ஆயிரம் கோடி உனக்கு கிடச்சிதுனா
ஆயிரம் கோடியா ஒண்ணும் பண்ண மாட்டே வெளிஊருக்கு போய் செட்டில் ஆயிடுவே
அறே இந்த ஊரு வேணாமா உன்க்கு
ஆ வேணா நா படிச்சதுக்கு மதிக்க மாட்றாய்ங்க அதனால
அதா ஆயிரோ ஆயிரோ கோடி கூண்டு பண்ண போற
எனக்கு வந்து எப்டி சொல்றது நெறைய காசு கொடுத்தா கூட நா படுச்சதுக்கு ஏதாவுது பண்ணனு பண்ணி அதுல வரத வச்சு நா கொஞ்சோ இதுவாகுனு நினைக்கிறே என்ன பண்ணுவ முடிஞ்சா அதுல பாதி வந்து ஏதாவுது ஆசிரமத்துக் குடுத்து அவுங்களுக்கு ஏதாவுது ஹெல்ப் பண்ணுவே அவுங்களுக்கு படிக்கறதுக்கு அது மாரி ஏதாவுது ஹெல்ப் பண்லா
ம்
எனக்கு ன் நாஅதிகமா எடுத்துதா செலவு பண்ண மாட்டே நா படிக்கிறதுக்கு போறதுக்கு அங்க போய் இருக்கதுக்கானா அதுல இருந்து செலவு பண்ணிப்பே மத்தபடி நா செலவுலா பண்ணமாட்டே
ரைட்டு செரி செரி வே பாரு நா அப்புறோ கால் பண்றே
ஓகேடா ம் ஆ பாய் ஆ